வணக்கம் தோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
அ அ நல்லாருக்கே தோழி சாப்ட்ட தோழி நீங்க சாப்டீங்ளா
அ சாப்ட்டே தோழி என்ன சமையல்
நா மதியமா சாம்பாரு சாதோ தோழி
அப்படியா தோழி
ம்
சரிங்க தோழி சரிங்க தோழி சசரிங்க தோழி இன்னைக்கு நானா தோழி நா வந்து இன்னைக்கு மதிய சாப்பாடு காய்கறி சாதோ தோழி
என்னென்ன காய் போட்டு தோழி செஞ்சீங்க
உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் அ மீல் மேக்கர் இதெல்லா போட்டு செய்த காய்கறி சாதோ தோழி
சேரி தோழி அருமை தோழி அருமை தோழி
சரிங்க தோழி இன்னைக்கு வந்து இந்த
த்தி பேச்லாமா தோழி
அ கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமா நம்ப இன்னைக்கு பேச்வோமா தோழி
அ பேச்லா தோழி
சேரிங்க தோழி இப்ப பாத்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து
தோழி கேக்குதா அவ்ளோதா போ தோழி தோழி கேக்குதா தோழி
கேக்குதா
தோழி கேக்குது தோழி நீங்க சொல்லுங்க தோழி கேக்குது கொஞ்ச விட்டு விட்டு கேக்குது டவர் இஷ்யுவா இருக்குன்னு நெனைக்கிற கொஞ்சோ பாத்துக்கோங்க தோழி
சரிங்க தோழி கட் பண்ணாம நீங்க பாட்டு பேசிட்டே இருங்க தோழி அ சரிங்க தோழி அத சுற்றுச்சூழல் மாச பத்தி பேசுவோ மேன்தா தோழி
பேசுங்க தோழி பேச்லா தோழி
அ சரிங்க தோழி இப்ப பாத்தா வாகன புகைகள வந்து சுற்று சூழல் மாசுபடுதுன்னு சொல்லி இப்போ வந்து மின்சார வாகனங்கள்ல்லா வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்ட்டாங்க தோழி கேக்குதா அ அ இப்ப அதன் பயன்பாடு காரணமா அது அதோட பயன்பாடு காரணமா பாத்தீங்கன்னா இப்ப சுற்றுசூழல் கொஞ்சோ மாசு ஓடாது கொறஞ்சிருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த குளிர்சாதன பொருட்கள் பயன்படுத்துதுனால அதிகமான மாசுபாடு வந்து அதிகமா ஏற்பட்டு தோழி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தேவ இல்லாத கழிவுகள வந்து வாய்க்கால் ஓரமா ற்று ப்ப ஆற்றுப்படுகை பதுகுதெல்லாம் போடுறதனால அந்த தண்ணி வந்து உங்களுக்கு தூய்மைையற்றதா இருக்குது தோழி இத பத்தி ஒங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா நீங்க எனக்கு ஒரு கருத்து சொல்லுங்க தோழி
சரி தோழி வாகனங்கள் வந்து தோழி முதல்ல வந்து வாகனங்கள வந்து மாசபாடு வந்து அடுத்த பிரச்சன தோழி வாகனங்கள வந்து பராமரிக்கிறதா தோழி முதல்ல வந்து முக்கியமான காரணம் இப்ப வந்து நம்ம பெட் ட்ரோல் டீசல் எந்த ஒரு எரிபொருள் யூஸ் பண்ணாலுமே செரி பயன்படுத்தினாலும் சரி நம்முடைய வாகனங்கள்ல இருந்து சில வாகனங்கள் வந்து அ ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா தோழி அதிக புகைகள வந்து வண்டிலயிருந்து கக்கும் அது மாரி நம்மளோட வண்டியோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆ சர்விஸ் ஆ மறுசுழற்சி முறையில நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருதட நம்ம அவரோட வாகனங்கள வந்து பரிசோதனை பண்ணி நம்ம வந்து வண்டிய மெயின்டென் பின்பற்றது ரொம்ப அவசியம் தோழி இதனால பாத் ஏன்னா நீங்க நீங்க கூட சொன்ன விஷயங்கள் தா மாசுபாடு இதனால இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அதனால கூட வந்து நம்ம மின்சாரத்த வச்சு நம்ம இப்ப இருசக்கர வாகனங்கள் கொண்டு வந்து ஆ அது கூட வந்து இப்போ வந்து சிறப்பா இருக்கு தோழி ஏனா ஒரு அ கொழந்தைகள வந்து பள்ளிிககூடத்து இருக்கு அளக்க அழைக்க சொல்லும் போது கூட சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருசக்கர வாகனங்கள் வந்து சரியா பயன்படுத்த தெரியாதனால இந்த இவி பைக்ன்னு சொல்லிட்டு இப்ப வந்துருக்கு அது அந்த வாகனங்கள் வந்து அருமையா இருக்கு தோழி புகை எதுவுமே இல்ல அ மின்சாரத்துல இயங்கக்கூடியதுனால அத அது அதிக அளவுல விற்பனை கூட ஆகுது
ஆமா தோழி ஆமா தோழி ஆமா தோழி ஆனால அதுலயும் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மின்சார வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக நேரம் வந்து ஆ பேட்ரி சார்ஜ் பண்றதுனால பாத்தீங்கன்னா அது செல இதுல வெடி இது விபத்துக்கு வேற உள்ளாதுகு தோழி வந்து
சரியான நேரத்த வந்து பயன்படுத்தனு தோழி அந்த மின்சாரத்தோட அளவு வந்து ஒரு நாப்பத் பத்தஞ்சு நிமிடம் கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்ததைந்து நிமிடம் வந்து நம்ம அலாரம் வச்ச மாதிரி செட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம சரியான மின்சாரத்த வந்து அதுல வந்து பதிவு பண்ணணும் தோழி அலட்சியமா நம்ம பெத்தள நம்ம வந்து அத போடக்கூடாது ஏன்னா மின்சாரங்கிறது வந்து நம்ம வந்து கட்டணத்தின் அடிப்படையில தான் நம்ம எப் பயன்படுத்திட்டு இருக்கோம் பெட்ரோலா இருக்கட்டும் டீசலா இருக்கட்டு மின்சாரம் வந்து இன்னும் கட்டணம் கூட அப்டிங்கும் போது நம்ம அந்த வண்டிய பயன்படுத்தும் போது வந்து மிக மிக கவனமாக பயன்படுத்தணும் தோழி
சரி தோழி நீங்க சொன்னது உண்மையாவே வந்து ஏற்றுக்கொள்ள முடிய வீக்கனோ தோ ழி வந்து இப்ப வாகனங்கள்ங்கறத விட தோழி இப்ப அடுத்து த் பாத்தீங்கன்னா அந்த குளிர்சாதன பெட்டியினருக்குல தோழி எல்லா இல்லத் ங்களலயுமே பயன்படுத்துறாங்க அதுலிருந்து வந்ததா கார்பன் மோனாக்சைடு அதன் வழியா வந்து ஆ வளிமண்டலத்துல உள்ள ஓசோன்ல வந் து ஹோல் விழுந்து ஓட்ட விழுந்திருக்குன்னு சொல்லி கூட அதன் மூலியமா காத்து மாசுப்படுதுன்னு சொல்லி கூட கூட ஆ வானில அறிக்கையல்லா வருது தோழி அது பத்தி உங்களுக்கு தெரியுமா
ஆமா தோழி அந்த ஓசோன் ஓட்டைக்கு காரணோ நீங்க வந்து முதல் தளமா வந்து என்னனா தோழி பிளாஸ்டிக் பொருட்களு தா தோழி மொதல்ல அந்த அந்த பிளாஸ்டிக் பு பாலித்தீன் கவரு அப்பறோ வந்து பாட் டில் இந்த மினரல் வாட்ர்ல்லா யூஸ் பண்றாங்கல்ல தோழி தண்ணி பாட்டில் அந்த பாட்டில் எல்லா என்ன பண் றாங்க ரியூஸ் பண்ணி அந்த எடைக்கு போட்டா கூட அவுங்க மறுசுழற்சி பண்ணி அத எடுத்துக்வாங்க இல்லனா வேற எதாவ்து யூஸ் பண்ணீர்வாங்க மக்கள் வந்து என்னா பண்றாங்னா கேக்குதா தோழி
ஆ நல்லா கேக்குது தோழி சொல்லுங்க தோழி
மக்கள் வந்து என்ன பண்றாங்கனா தோழி அந்த பாட்டில்லா பாத்தீங்கன்னா வெச்சுக்ங்ளே தண்ணி தேங்க வுட்டுட்டு கீழ எடுத்து கொண்டு போட்டு இல்லனா நெருப்புல போட்டு எரிக்கிறது இந்த பாலித்தீன் கவர போட்டு கொளுத்தறது இதனால வந்து காற்றோட காற்றுல வந்து மாசுபாடு ஏற்பட்றதுனால அந்த ஓசோன்லேயு அந்த ஹோலுக் கான காரணோ முதல் காரணோ வந்து பாலித்தீன் தா தோழி அதுனால இந்த நம்ம வீட்ல யூஸ் பண்ண பாக்கு மட்டைகள் இந்த மரங்களான பொருட்களும் எரிபட்டா மக்கக்கூடிய பொருட்கள வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துனம்னா மாசுபடுதல வந்து ஃபுல்லாவே தவிர்க் கலாம் தோழி தோழி கேக்குதா தோழி
அலோ ஆ தோழ் கேக்குது கேக்குது தோழி எனக்கு
தோழி அழைப்ப துண்டிக்க வேணா நீங்க வந்து பேஸ்றது கொஞ்சோ லேட்டா வந்து எனக்கு காதுல விழுது அதுனால நீங்க பேசுங்க ஆ நீங்க பேசுங்க தோழி ஆ இப்ப என்னுடைய கருத் த நா உங்கிட்ட சொல்லிட்டே தோழி நீங்க பாலித்தீன் கவர்லா வந்து உங்க வீட்ல எப்டி தோழி நீங்க வந் து பராமரிக்கிறீங்க எப்பிடி அத வந்து யூஸ் பண்றீங்க தோழி
அ தோழி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா மக்கும் குப்பையு மக்காத குப்பையுமே ரெண்டு இரு க்கு தோழி அதுல வந்து மக் க கூடிய ஒரு பிளாஸ்டிக் கழிவு நெகிழிப்பைய மட்டுந்தா நாங்க வந்து பயன்படுத்றோ தோழி மக்காத எந்த ஒரு நெகிழிப்பையுமே நாங்க பயன்படுத்தருது அ பயன்படுத்துறதே கெடையாது தோழி
சரி தோழி நீங்க சொல்றது ரைட்டு தா இருந்தாலு அந்த நெகிழிப்பை வந்து யூஸ் பண்றீங்கன் சொன்னீங்கல்ல அதுக்கு பதிலா கூட நம்ம கவ்ர்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா மஞ்சப்பையின் சொல்லீட்டு வந்து இப்ப வந்து பெரிய அளவுல வந்
ஆமா தோழி ஆமா தோழி நானு கேள்விப்பட்டே தோழி
ஆ அதுதா த தோழி நா என்ன சொல்ல வரன்னா இப்ப அதன் மூலமா இந்த நெகழிப் பைகள் மூலமா நம்ம அத எடுத்துட்டு மஞ்சப்பை தோன்னா கைய நீட்டும் போது அதையு வந்து நம்ம காசு குடுத்துதா வாங்கற மாரி இருந்துச்சு பாத்தீங்ளா தோழி கைய நீட் டுனா அ ம் அதுமே பாத்துக்ங்க தோழி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தா தோழி ஏனா எதுக்கு சொல்றனா மக்கள் வந்து ஒரு எடத்துக்கு போனா அ பையி கூட மறந்துட்டா கூட நம்ம வந்து துணி பைய தா யூஸ் பண்ணனுங்கிற கட்டாயத்த வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு கடைகள்ளிலேயு பணத்த வாங்கிகிட்டு அந்த பைய குடுத்தாங்கனா மாசுபாடு வந்து கண் கண்டிப்பா கொறைக்கலா தோழி இந்த நெகழி பை வந்து த விக்கிறது காரணமே ரோட்டு ஓர கடைகள் மத்த கடைகள் எல்லாத்துலயுமே இந்த பாலித்தீன் பைய வந்து எடுத்துட்டாங்கன்னா இன்னு வந்து அ மக்கள் பயன்பாட்டுக்கு அ வாங் காற்று மாசுபாட்டுக்கு வந்து ஒரு நம்மளு ஒரு மிகப் பெரிய ஒரு விளைவ ஏற்படுத்த கூடியவங்க வந்து மனிதன் தா தோழி மொதல்ல
கண்டிப்பா தோழி இது எல்லாதையு கா ஆரம்பனு ஒன்னு சொன்னா அது மனிதனோட தயாரிப்புதா வந்து ஆ முடிந்தளவு நானு நெகிழிப்பைய பயன்படுத்துவத தவிர்கிற தோழி இனிமேல் அத வந்து பயன்படுத்த
இனிமே தோழி நீங்க பாத்துக் ங்க மக்குங் குப்பை மக்காத குப்பை வச்சிருக்கேன் சொல்றீங்க இதுவே வந்து ஒரு பெருமப்படக்கூடிய விஷயந்தா ஏனா எங்க வீட்ட பொறுத்த வர தோழி எங்க வீட்ல கொட்டாங்குச்சி இருக்குல தோழி தேங்காய் டெய்லியும் உடைக்கிறோல அதுல உள்ள அந்த நாறு இருக்குல்ல தேங்கா நாறு அத வந்து நாங்க வந்து செடிகளுக்கு வந்து ஈரப்பதம் அதாவது ஆ மண்ணோட அடி வேர்ல வந்து தண்ணீர் மாதிரி அத நாங்க கீழ போட்டு தண்ணி ஊத்தும் போது அந்த ஈரத்தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கு தோழி அந்த வெயிலுக்கு குலுகுலுண்ட்ருக்கு செடி கொட தோழி கேக்கறதா தோழி தோழி நா பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா ஆ தோழி கேக்
ஆ ஆ எனக்கு நல்லா கேக்குதுங் தோழி அதா நாங்களு எங்களுடைய இல்லத்துல இத பயன்படுத்துறோ தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்களு வந்து அடுத்த முறை
ரொம்ப யூஸ்புல்லா இருந்துது தோழி வந்து நீங்க சொன்ன தகவல் வந்து
அ நீங்களு வந்து உங்க வீட்ல இந்த மாரி எனக்கு சொன்ன கருத்துக்களுமே எனக் ஏத்து கூடியதா இருந்தது நானு நீங்க சொன்ன விதிமுறைகள் படி நானு அத வந்து பயன்படுத்தி பாக்குறே தோழி நீங்களு முடிந்த அளவு நெகிழிப்பை வேற யாராவது இருந்தாங்களு சரி ஆ பயன்படுத்துற மாரி இருந்தா சரியா அத பத்தி நீங்க வந்து அ அவங்கிட்டேயோ அந்த கருத்துக்கள வந்து ஷேர் பண்ணுங்க தோழி நம்ம அடுத்த அழைப்புல அ வெண்தொடர்லா தோழி நன்றி தோழி
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தோழி